ஹலோ
ஹலோ
ஹலோ எனக்கது கம் ஆ கம் ப்ளீட்டே ஆகல அது
கம்ப்ளி கம்ப்ளீட்டே ஆகலையா நீங்க தா ஒனக் தா எதோ வந்து ச்சு அப்டின் சொல்லிட்டு நா வச்ட்டே ஒனக்க க்ளே இது வந்துச்சா சவுண்ட் வந்துச்சா பீப் சவுண்டு வருமாமா நீதா நீதா கட் பண்ணியாட்ருக்குது அப்புறொ எதாச்சு செய் அப்டின் சொல்லி ட்டு வந்துச்சாட்ருக்கு பேசலா நம்ம அதுவே கட் ஆகுற வரைக்கு கட் ஆகட்டு ஓகேவா நம்ம கட் பண்ண வேணா இந்த கால் அக்ஸப் பண்ணுச்சா என்னன் தெரியல
அது என்னான் புரில எ னக்கு அது மாரி ரெண்டு வாட்டி ஆயிருக்கு
ஓ அப்புடியா டைம் அதுவே கட் ஆகுமமா அதுவரிக்கு கட் பண்ண வேணா ஆக்ச்சுலி இன்னிக்கிதா நானே ஜாயின் பண்ணியிருக்கே ஆ நேத்து ஜாயின் பண்ணி உட் டாங்க நேத்து நா வெளிய போயிட்டே பேச முடியில இன்னி மானிலெந்தா நானே இப்டி எப்டின் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு நா என்ன நெனச்சே அதுலயே டயல் கால்ஸ் இருக்கும் போல யார் அவைலபுலோவ அதுல வரும் போல அப்டின் நெனச்சே அப்புறந்தா அ நா
நீங்க இந்த மாரி நெறைய இது பண்ணிக்கிறீங்ளா
இல்ல இப்பதா ஃபஸ்ட் டைமு
ஆ ஆ
அப்றோ என்ன சாப்பாடு புடிக்கு?
சாப்பாடல்லா எனக்கு எனக்கு ரொ ரொம்ப புடிக்குன்னா சாம்பார் சாதொதா நல்லா புடிக்கு
சாம்பார் சாதம் ஆ மிக்ஸுடா இல்ல வெறு சாம்பார் தனியா வச்சு
சாம்பார் சாதோ அதுக்கு எதா ச்சு ஸைடீஷு
ஓகே ஓகே ஓகே நா நல்லா பண்ணுவே சாம்பார் சாதம்
பிரியாணி புடிக்கு
பிரியாணி ஆஹ செரி செரி செரி செரி எனக்கு பிரியாணி புடிக்கு எனக்கு நா ஸ்பெஷலா செய்றது வந்துட்டு பிரியாணி தா பிரியாணி பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி அந்த மாரி செய்வே
ஆ
எங்க வீட்ல ஃபுல்லா நல்லா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போ அப்றொ அங்கங்க சுத்திக்கிட்டு ஜாலியா இருப்போ வீட்லயே இருக்க மாட்டோ நானு ஹஸ்பண்டு கொழந்த மூணு பேரு ட்ராவ்லிங் ரொம்ப புடிக்கு அப்ற வீக்லியானா மூவி போயிருவோ
ம் ம்
ஐ டி ஒர்க் பண்றாங்ளா அவுங்களுக்கு ரிலாக்ஸே ஃபைவ் டே ஃபைவ் டே ஃபுல்லா நல்லா வக் பண்ணுவாங்க ரொம்ப ஆ டூ டேஸ லீவ் அந்த டூ டேஸ்ல ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோமு அந்த டூ டேஸ்ல எ வ்ளாநாளு ஃப்ரீயா இருக்க முடியிமோ அவ்ளா அவ்ளா நல்லா என்ஜாய் பண்ணுவோ அத்னால வா
ஒன் வீக்ல இந்த அஞ்சு நாள் எங்க எங்க போனுன் ப்ளான் பண்ணுவீங்க போல
ஆ நா ப்ளான் நாங்க ப்ளான் பண்ணுவோ அவுங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க நாங்க ப்ளான் பண்ண மாட்டோ அ திடு திப்னு ப்ளான் போகணுன் நெனச்சம்னா ப்ளான் பண்ணம்னா போயிருவோ ஆக்சுவலி எங்க வீட்லெந்து பாலக்காட்டுக்கு ஃபிப்டி கிலோமீட்ரு தா ஒன் அவர் தா போயிர்லா
ஆ அ அ
அதுதா நாங்களு போ போன வீக் தா இதுக்கு போனோ மூணார்
ஃபைவ் மினிட்ஸ் வந்தர்றே செ என்னது என்னது
நாங்களு போன வீக் ட்ரிப்பு போனோ
ஓகே ஓ
மூன் மூனார் வாகமான்
ஓகே ஓ கே ஓகே செரி
கன்னியாகுமாரி அப்டியே திருச்செந்தூர் வந்துட்டு
ஆ ஆ
அப்டியெ வன்ட்டோ
ஆஹ எந்த ஊர் சொன்ன திருவள்ளூரா உங்கள்து
ம்
சேரி சேரி சேரி ஓகே ஓகே
இது என்னா ஒர்க் பண்றாரு உங் ஹஸ்பண்ட்
ஐ டி ஐ டி
ஆ என்னா‌ டிபார்ட்மென்ட்டு
என்னது
ஐ ஐ டி ல என்ன ஒர்க் பண்றாரு
ஐ டில வந்துட்டு என்னடி என்னதுன்னா அந்த கோடிங்ஸு இதெல்லா வருல்ல அந்த மார
பைத்தானா
ம் ஆமா நெறைய இருக்குது நெறைய கத்துக்கிட்ருக்காரு அவரு ஓ எ ல்லாமே பண்ணுவாங்க
ஆஹ்
தெரியாத இதே இல்ல எல்லாமே தெரியு
ஓகே ஓகே
ம் நாங்க வந்து இப்பதா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்க்கு ப்ளான் பண்ணிட்ருக்கோ இப்பதா பாஸ்போட்ட கேரளா ஃபுல்லா சுத்திட்டோ அப்றொ தமிழ்நாட்லயு கொஞ்சொ சுத்தியாச்சு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்க்கு ப்ளான் பண்ணிட்ருக்கோ
ம் ம் ம்
போட் அப்ளை பண்ணி இருக்கோ அவருக்கு வந்துருச் சு என்னோடது வந்துட்டு போலி வெரிஃபிகேஷன்ல இருக்குது தம்பிக்கு வந்துட்டு‌ இன் ட்ரிவ்யூ ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்ருக்கோ இருவத்தி மூணாந்தேதி இன்டர்வியூ தம்பிக்கி
ஆ என்னா கேப்பாங்க
என்ன கேப்பாங்க இந்த அட்ரஸ் அட்ரஸ் ப்ரூஃபு ஓ இந்த இது கெ ப்பாங்க ஃபோட்டோல்லா செக் பண்ணுவாங்க அப்ற ஃபோட்டோ எடுப்பாங்க அப்றோ டீட்டெய்ல்ஸ் எல்லா கரெக்டா இருக்கான் செக் பண்ணுவாங்க அவுங்க தானா அப்டின்னெல்லா செக் பண்ணுவாங்க அந்த ப்ரூஃபல்லா வச்சு அதுனால ஒரு நால ஞ்சு இது இருக்கு அந்த ஆளுங்க அ செக் பண்ணன்து அ ப்ராசஸ் வந்து செக் பண்ணந்தேதா செக் பண்ணுவாங்க ஆனா நாலஞ்சு ஸ்டேஜுல செக் பண்ணுவாங்க செக் பண்ணி ஃபோட்டோல்லா எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அப்றோ ஒரு ஃபிப்டின் டேஸ் ட்வெண்டி டேஸ் வெயிட் பண்ணா போலீஸ் கூப்டுவாங்க கூப்ட்டா அவுங்க வீட்டுக்கல்லா வர்றதில்ல நம்ம தா போய் அவுங்களை பாத்து டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு வந்தா அவுங்க அதுக்கப் ப்றோ போலீஸ் வெரிஃபிகேஷன் முடுஞ்சு ஒரு டூ டேஸ்லயே பாஸ்போட் வந்துரு
ஓகே ஜாலியா போய்ட்டு வாங்க
ஆ தேங்க்யூ தேங்க் யூ ஒனக்கு நீ எப்ப ஜாயின் பண்ணிரு க்க இதுல எப்ப ஜாயின் பண்ணன்து?
நாங்க எப்பயோ ஜாயின் பண்ணோ ஆனா அந்த அளவுக்கு நாங்க டாஸ்கே முடிக்கில ஆறே ஆறு டாக்ஸ்தா இதுவரையு முட் ச்சிருக்கே எங்க எங்க எங்க எங்க பசங்கல்லா‌ ஒன்னாதா ஜாயின் பண்ணோ ஆமா நா ஃபோன் பண்ணா அவனுங் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க ஏ சும்மாதா சும்மா சும்மாதா இருப்பானுங்க
ஆ அனா எடுக்க மாட்டாங்க நீ நீங்க வந்துட்டு அதுதான் அதுதான் சொல்ற பசங்க கூட நீங்க பேசி பேசியாச்சு பேசுறக்கு ஒண்ணு இருக்காது உங்களுக்கு போருதா அடிக்கும் இந்த மாரி வே யாராவது கூட பேசும்போது கூட கொஞ்சம் இன்டரெஸ்டிங்கா இருக்கு போ சோ வந்து அதனாலதான் அப்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு
அதுதான் அனால தா நா அவுனுங்க கூட போன அத ஏதாச்சும் குரூப்ல அவைலபிலா போட்டு யாருன்னா வந்தா பேசிட்டு அவளோ தா
அம்மா அப்பா என்ன பண்றாங்க
அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பிச்னஸ் பண்றாரு
சேரி
அம்மா வந்து ஹவுஸ் ஒஃப் தான்
அ அ கூட போறந்தவங்க
நா மட்டும் தா
ம் மட்டும் தானா தனி பையனா
ம்
ம் ம் செரி செரி சொந்த வீடா
சொந்த வீடு தான்
செரி செரி செரி
வீடு எல்லா சின்னதா தான் இருக்கும்
பரவாயில்ல அது நம்ம மனச பொறுத்தது தா எல்லாமே அதெல்லா பரவாயில்ல வீடு சின்னதா இருந்தா என்ன பெருசா இருந்தா என்ன
ம் ம் ம்
லைஃப்ல எல்லாமே ஒன்னா கடைசிறது ம் ஒண்ணாதா‌ ஸ்டேஜா நல்லா அவ்ளோ கஷ்டப்பட்டு வந்த குடும்பம் தெரியுமா இப்ப இருக்கிறதுனால எங்க அ ஹஸ்பண்ட்னால தா நாங்க நான் இப்படி இருக்கேன் என் ஃபேமிலி எல்லா இன்னும் கஷ்டப்பட்டுதா இருக்காங்க அதுல ஒன்னு முடியாது வீடு எடம் இருக்குது எங்க வீட்ல அதாது என் ஃபேமிலியே எடம் எல்லா இருக்குது பட் உன்னியும் வந் ட்டு எப்ப வரு ஆ ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் மின்னாடி கட்ன வீடுங்க எல்லா அந்த வீட்லதா இப்பவு இருக்காங்க என்னோட தம்பி
நல்லாதா இருக்கு
ஆ வீடு நல்லாதா இருக்கு அதுலதா நானு வாழ்ந்தே இத்தன் நாளா அது வீடெல்லா ந ல்லாதா இருக்கு இப்ப இப்ப வரைக்கு ஆனா வெ என்ன மழ வந்தா கொஞ்சொ ஒழுகுறது இப்டியெல்லா போயிட்ருக்குது அந்தளவுக்கு ஆனா உன்னியே என் ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்தா இருக்காங்க நா ஒருத்தி மட்டுந்தா என்னோட ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ணனுக் அப்றோ நன் நா மட்டுந்தா நல்லாருக்கே அந்த அளவுக்கு அப்டி எ ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்தா இருக்கு எல்லாருமே ஒரு ஷ் டேஜுல கஷ்டப்பட்டு வர்றவ்ங்க தா
ஆமாமா யாரு எல்லா கஷ்டப்பட்டாதா
ஆமா கஷ்டப்பட்டுதா எ ஃபே என்னோட ஹஸ்பண்ட் எவ்ளொ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வெ நைட்டு பகலு ஒர்க் பண்ணிட்ருக்காங்க எனக்குதா தெரியு அவ்ள கஷ்டப்பட்டு லோன் லோன் கட்டி முடிக்கனு அப்டின் சொல்லிட்டு ஒரு வெறியோட ஒர்க் பண்ணிட்ருக்காங்க
ஓ
லோன் போயிட்ருக்குது ஹவுசிங் லோனு அப்ற தம்பிக் படிச்சுட் படிச்சிட்ருக்கா தம்பிக்கே ஒன் லேக் ஆயிடுது
ஆ ஆ ஆ
ஆ ஓ நீங்க நார்மல் ஸ் கூல்ல போல்லாந்தா பட் வந்து ஒரு ஃபிப்த் வரைக்குமாவுது கொஞ்சொ நாலேஜ் நல்லா இருக்கட்டு அப்டின் சொல்லி ட்டு ஒ ஒரு ப ப்ரைவேட்ல போட்ருக்கோ
அப்பிடில்ல இப்பொ நம்ப பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சா அவுங்க அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட இது பேக்ரவுண்ட்லா கொஞ்சொ பெருசா வரு
அப்டி அப்டி எல்லா இல்ல அவ க்ளாஸ்லயே மொத்தமே அஞ்சு பேருதா ரெண்டு பச இவனோட சேந்து ரெண்டு பசங்க இவங்கூட உன்னொனு ஆதித்துனு ஒரு பையனிருக்கா ஃபோர் கேல்ஸ் தா இருக் காங்க மொத்தமாவே ஆறு பேர் தா
அந்த ஸ்கூல்லயேவா
இல்லெல்ல ஃபோர்த்துல இவுங்க ஆறு பேரு தா மொத்த க்ளா மொத்தமே ஃபிஃப்த்து ஆ சின்ன ஸ்கூலுதா பட் வந்து சி பி எஸ் இ ஃபிஃப்த்து வ இவுங்கதா ஃபோர்த்து ஆ கோச்சிங் நல்லா இருக்கும் அதாவது டிஃப்ரெண்டா சொல்லி கொடுப்பாங்க வெளிய டியூஷனுக்கு அனுப்ப கூடாது அவங்கள இன்னோர்தாங்கல நம்மளேதான் சொல்லி கொடுக்க அவ ஆனா நம்ம சொல்லி் கொடுக்குறதும் அவங்க சொல்லி் கொடுத்துக்கற மெத்தட ஈக்குவலா இருக்கணும் ஆக்சுவலி டியூஷனுக்கு அனுப்புறது வேண்டாம் அப்படின்னு சொல்றது அதுல இவங்க வந்து சா இவங்க வந்து சம்ம வந்து ஒரு ஒரு விதமா சொல்லி் கொடுப்பாங்க இப்ப மேக்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு அடிஷன்ன்னா அது வந்து இவங்க ஒரு விதமா சொல்லி் கொடுப்பாங்க இந்த
ஆஹ் உம் உம்
இப்போ ட்டியூஷன் பாக்க போனா அவங்க ஒரு விதி சுத்தமா சொல்லி அவன் வந்து நார்மலா சொல்லிக் கொடுப்பாங்க மெயின்ல இருப்பாங்க எல்லாத்துக்கும் மெட்ரிக் மத்த இதுக்கெல்ல அஹ் அங்க சொல்லி கொடுக்குரோம்மா சொல்லி கொடுப்பாங்க இவங்களுக்கும் அதுக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக் எல்லாம் அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இவன படிக்கிற படிக்க வைக்க ள்ள நம்மளு உஊசர் போய் உஊசர் வந்த உட்காரவே மாட்டாங்களே படிக்கிறதுக்கு மட்டும் உட்காரவே மாட்டான் அழுது புரண்டு உட்கார வை தோண
நம்ம சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா கரெக்டா வந்துருவான்
ம் உம் அது அவ்வளவுதான் அவங்க அவங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் நல்லா பசங்க அவங்க படிக்கவே வேண்டியது இல்ல நாங்க சொல்லி் கொடுக்க எங்களே என்னைய பொறுத்த அளவுக்கு படிக்கல படிக்கலங்கிற மாதிரிதான் எங்களுக்கு தோணுது பட் அவங்க என்னங்கறாங்க
அது ஸ்கூல் பொறுத்தவரையும் எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க
ஆம்
ஸ்கூல்ல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க எதுவுமே பண்ணனாலும் நல்ல பேரு எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஆள் சேருவாங்க எங்க ஸ்கூல்லயே அப்படிதான் எல்லாம் சூப்பரா நல்ல பையன் ஆனா நலாம் அப்படி இருக்கவே மாட்டேன் ஸ்கூல்ல
உம் உம்
மிஸ்ங்கல கலாச்சின்னு எல்லாருமே சண்டை போட்னே தான் ஆனா நாங்க ஸ்கூல் பொறுத்த வரையும் நாங்க சமாஜாலியா இருந்தோ காலேஜ் மாரி இருந்தோ ஆனா காலேஜ் வந்தா ஸ்கூலோட மோசமா இருக்குது ஆமா
ஸ்கூல்ல ஸ்கூல்ல கூட பயோ இல்லாம இருந்த காலேஜ்லதா ரொம்ப பயந்து பயந்து இருக்கற மாரி இருக்கு
பிளேஸ்மெண்ட்ன்னு சொல்றானுங்க பிளேஸ்மெண்ட் வந்து இந்த வேற ந்த ஸ்கேனிங் பண்றல அதுல சொல்றானுங்க அது அதுக்கு பிளேஸ்மெண்டா இருக்கு காம் கேஸ்ட் அந்தம் மெரில்லா வருது ஐடி ஃபீல்டு அது ஏ என் நம்ப நாம நா பீ காம்மு அதெல்லா அவங்க பை தான் கோடிங் தான ஃபுல்லா
ஆமா மா மா
அந்த மாரி தா வருது வரும் நம்பளோட இல்லதா முக்யோ
உம் உம்
நம்ளுக்கு காலேஜ் வராம இருந்தா கூடோ நம்ம ஏதாச்சு ட்ரை பன்டு போயிட்ணு எதாச்சு ஒரு இதுல
உம் உம்
முச்சுட் டிகிரி போனு ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த ஊர்ல படிச்சீங்க
நானா நா வந்துட்டு எல்கேஜில இருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கு ஆந்தரால படிச்சே அப்ரோ ஃபோர்த்து பிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து வந்து தமிழ்நாட்டுல திருப்பூர்ல படிச்சே திருப்பூர் தா எங்க ஊரு
ஆ
அப்புரோ வந்துட்டு எயி்த் வந்து பேங்ளூர்ல படிச்சே அப்ற நைன்த்து டென்த்து ஆமா நைன் லெவன்துது டுவெல்து டுவெல்த் வரைக்கு மறுபடியு தமிழ்நாடு தா திருப்பூர்ல தா படிச்சே
உம் பரவாயில்லயே எல்லா ஸ்டேட்டும் ட்ராவல் பண்ணிறிங்கோ
ஆமா